ஹலோ
ஆ ஹலோ சொல்லுமா கேக்குதா கேக்குதுங்ளா ஓ கேக்குதும்மா கேக்குதும்மா என்னம்மா பண்ற
சும்மாம் ஒக்காந்தி தலசீ
ஆ தல சீவிட்ருக்கியா அய்யோ ஓகே நல்ல வேலமா ஒங்கிட்ட அத பத்தா கேக்லான் பாத்த
சொல்லுங்க அண்ணா என்ன விஷ்யோ
முடி கொட்டுது என்ன பண்லா சொல்லு செம்மயா கொட்டுது குளிக்க முல்ல சீப்ப வெக்க முல்ல கைய வச்சு ஸ்டைல் பண்ண முல்ல அப்டியே வந்து சைடூ இந்த மூலையில மேல போகூல சென்டர்ல உள்ல வந்து நெத்தில ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆ சைட்டு சொட் இன்னு ஆவளம்மா நா இன்ன வய் என்ன பட்டபேரு போல வக்க இன்னு சைடு சொட்ட ஆவல ஆவ கூடாது ஓகேவா தமிழ்நாடு வெல்லும் மு க ஸ்டாலின் ஐயோ தலைவர சாச்சு புட்டானுங்க அது வருது அத வுடு அதாமா சைடு சொட்ட ஆவல இப்ப அது போல லைட்டா நெத்தி மேல போயிட்ருக்கு கொஞ்சவா என்ன பண்லா என்ன பண்லா ஏனா நா யே ஓங்கிட்ட கேக்குரேனு வய்யே நீதா நல்லா கூந்தல் ஏழடிக்கு வச்சுருக்க நீ நடக்கும்போதே அப்டியே குப்ப எல்லா கூட்டிட்டு போயி ட்ருக்கும் ஒ கூந்தலு நா பாப்ப ஓகேவா பின்னாடி அத எப் சொல்றது ஒ பின்னாடி ஒ புருச புடிச்சுட்டே வர்னு அத தூக்கிட்டு வந்துட்ருப்பா அழுக்காவ கூடாதுனு
ஆ ஆமா அத அளவுக் கொஞ்சோ அதான்ன நீங்க வந்து உணவு மொல எப்டி ஒணவு வழியா எடுத்துக்குறீங்களா இல்ல மருந்து மண்டைக்கி ஸ்டைட் டா அப்டியே பண்றீங்ளா
உ உழனு என்ன என்னத்தம்மா உ விவசாயோ பண்ற ஒ ஒணவ எந்த மருந்து எடுத்துக்கனு இப்ப நா இது எதுவுமே பண்லமா இந்த மெடிசன்லா வேணா நம்ளுக்கு ஓகேவா ஒடம்பு ஒத்துக்காது டேப்லெட்லா நீ ஏதாது நாட்டு வைத்தியோ வீட்லந்த வெண்ட வெந்தயோ கனா வெந்தயத்த மண்டைல போட்றது செம்பருத்தி எல போட்றது இல்ல ஏதாது மத்த ஏதாது ஆதிவாசி ஆதிவாசி ஏர் ஆயில் அது போல ஏதாது சொல்லு பொடுகா ஆமமா லைட்டா பொடுகு இப்ப இப்போ இல்ல கொஞ்சோ நாள் முன்னாடி இருந்துச்சி இப்போ இல்ல போயிடுச்சி
பொடுகு இருந்தாதா முடிக்கொட்டு அதுக்கு வெந்தயம் போட்ட சரியாயிடும் இப்போ வந்து ஒங்களுக்கு பொடுகு இல்ல நீங்க சொல்றீங்க ஆனா ஒங்களுக்கு வந்து ஒடம்புல சத்து இல்லனு அர்த்தோ அதாது நல்ல சத்து இரும்பு சத்து இல்ல ஒங்களுக்கு
ஆமாமா சத்து இல்ல இப்ப என்னா பண்றது கொஞ்ச நாளா இங்க அம்மா அம்மாவாசைக்கு அத்த வீட்ல சாப்டாம ஒடம்பு சத்துலா போயிட்ச்சு என்ன பண்றது சாப்புட்ணு ஆ
காலேலே வந்து கொண்டகடல இருக்குல கொண்டக்கடல பாதாமு இது வந்து ஊற வச்சு சாப்புடுங்க
நைட்டு நைட்டு தண்ணில போட்டுட்டு காலேல குடிக்கது சாப்ட சொல்ற
ஆ ஆமா அத ஊற வச்சு சாப்டுங்க கீர சாப்புடுங்க முட்ட சாப்டுங்க
உம் இல்லமா இப்ப இதெல்லா செலவாவுதே செல வாவாம எப்டியாது முடி வளக்குறது வழி வழி உண்டா நீ எப்டி இவ்ளோ நீ ட்டா வளத்த அ ஒனக்கு நானு பாத்துட்ருக்க கொட்டையு கொட்டவு மாட்டுது மண்ணிட்டா வச்சிருது நீனு அ வண்டியகின்டிய கட்டி இழுக்கலா போல அத வச்சுக்கிட்டு டோ பண்ட்டு போலா வண்டி பெட்டா சிலது பைக்கு நடுவுல நின்றுச்சுனு வையே டோ பண்றதுக்கு க கட்றதுக்கு வண்டி கட்ட எதுன்னா முடிய இழுத்துபோட்டு கட்டி இழுத்துட்டே போலாம் போல
இப்ப எங்கள்ட்ட வந்து காசு இல்லனா அதனால நாங்க என்ன பண்ணோனா கருவேப்புல இருக்குல
உங்ககிட்ட காசு இல்லையா அப்ப நா மட்டு என்ன நானு பிச்சக்காரந்தான என ஓகே வா
உங்களுக்கு வந் து உணவு வழியா சொன்னே இப்ப உங்கள்ட்டயு வந்து பற்றாக்குறையா இருக்குல்ல இப்ப இருக்கும் போது செஞ்சிக்கலால அந்த மாரி சொன்ன
ம் இல்ல இல்ல நம்ம இந்த வூட்டு பக்க வீட்டு பக்கத்துல கெடைக்குது இல்ல அது போல எதாது சொல்லு ஓகே வா
அது நல்லா அலசிட்டு அத வந்து தண்ணில கொஞ்சோ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி அத கொஞ்ச ஒரு கை ப்படி அளவு போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு கிளாஸ் தண்ணி வர அளவுக்கு கொதிக்க வைங்க
அதுக்கு முன்னாடி கடுகு போட்டு எண்ணெ போனு போட்டுட்டு அப்பற லெமன் சாத புழிஞ்சு வுட்டா எலுமிச்ச சாதோ அதான சொல்ல வந்த இப்ப
ஆஹா அதெல்லா போட கூடாது வெறு கருவேப்புல மட்டு போடுணு
ஓகே போட்டுட்டு
அ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வெக்கணு கொதிக்க வெச்சு ஒரு கிளாஸ் வர அளவுக்கு கொதிக்க வெக்கணு சிம்மலயே வச்சி கொதிக்க வெக்கணு கொதிக்க வெ ச்சு அத வடிகட்டி குடிக்கணு அப்பற வீட்டு பக்கத் அதெல்லா எது பண்ணாது
எதும் பண்ணாதா இல்லமா நா என்ன சொல்றே உண்மையாலுமே நீ இதெலா போட் டு உனக்கு முடி வளந்து சொல்றியா
ஆமா நா அது போட்டதாலதா எனக்கு இத அளவுக்கு நீளமா இருக்கு
ஓ அதுனால தா இவ்ள நீட்டான முடியா ஓகே ஓகே செ உனக்கு இவ்ள நீட்டா இருக்கே உன் உன்னோட நாத்தனாகளுக்கு உன்னோட தங்கச்சி அக்கா மாருக்கெல்லா சொல்ல வேண்டியதான அவங்களுக்கெல்லா முடியே இல்லயே சொல்ல வேண்டிதான சொல்லி ஹெல்ப் பண்ண வேண்டிதான
சொல்லிருக்கறே அவங்க வந்து இப்பதா அத வந்து பயன்படுத்திட்ருக்காங்க உபயோகப்படுத்
ஆ ஓகே ஓகே இன்னு அது அந்த ரிசல்ட் கெடைக்கல
ஆ கொ போக போகதா கெடைக்கு
போக போக கெடைக்குமா
கெடைக்கு அண்ணா அப்பற உங்க வீட்டு பக்கத்துல முருங்க மரோ இருக் கா
ஆ வீட்லயே வெச்சுருக்கே நானு ரெண்டு வெச்சுருக்கே வீட்டு வாசல்லயே
அதயும் வந்து சுண்டி சாப்புடுங்க எதாச்சு ஒரு வழில எடுத் துக்கோங்க கொழம்பாவோ சுண்டியாவோ இல்லனா அது சூப்பு வ ச்சோ அந்த மாரி எடுத்துக்கோங்க அந்த மாரி எடுத்துக்கிட்டிங்னா அப்ப நல்லா நீளமா வளரு
ஓகே ஓகே ஓகே நீ சொல்றதெல்லா கேட்டா அப்ப எனக்கு முடி வ ஆ ஓ புதுசா மொளையு செரி அது எதுக் குமா இப்ப இது சொல்றாங்களே அமேசான் காடுகளில் அ மூலிகையில் இருந்து தயார் செஞ்சது ஓகேவா அது அதுக்கடுத்து இந்த ஆதிவாசி எண்ணெ அப்டின்றாங்களே அந்த அவங்க என்னமா ஒ ஒனக்கே டஃப்பு குடுப்பானுக போல அந்த ஆதிவாசி பாத் பா த்திருக்கியா விளம்பரத்துல ஆதிவாசி எண்ணென்னு
ஆனா அது எல்லா கெமிக்கல் கலக்குறாங்க அதெல்லா வந்து நம்ம விட்டுட்டோனா வெச்சிக தேசிக்கிட்டே இந்து விட்டுட்டோனா வெச்சிக்கங்களா அதுக்கப் அப்றோ நம்ம முடியே கழன்று
ஓ அத பயன்படுத்திட்டே இருக்கணு அத விட்டுட்டேனா முடி மொத்தமா போயிடு
ஆ ஆமா
ஓ இப்ப நம்ம நீ சொன்னதெல்லா நாட்டு வைத்தியம்னா அது பயன்டுத்துனா நல்லது விட்டுட்டா ஒன்னு பிரச்சன இல்ல அப்டி
ஆ ஆமா ஆ நம்ம சாப்டா நம்மளுக்கு நல்லா இருக்கு அப்றோ இந்த மாரி கரிசலாங்கண்ணிலா கடைச்சிதுன்னா அரைச்சி தடவுங்க
இப்ப இவ்ளோ சொல்றல்ல எதுக்கு நம்ம இத வெச்சி நா நா நம்ம ஆயில் ஒன்னு தயா தயாரிச்சி விப்
தயாரிக்கலாண்ணா கரிசலாங்கண்ணிய வந்து நல்லா அரைச்சி காய வெச்சி முருங்கக்கீர கருவேப்பில கருசலாங்கண்ணி மூணுத்தையு அரச்சி காய வெச்சி தட்டி காய வெக்கணு சின்ன சின்னதா உருண்ட புடுச்சி காய வெச்சி அத வந்து தேங்கா எண்ணெயில போட்டு காய்சி நம்ம தடவுனோன்னா ஒரு வாரோ ஊறனு எண்ணெய்லையே
தல அய்யய்யோ
தல இல்ல அண்ணா அந்த உருண்ட காய வெச்ச உருண்ட இருக்குல்ல
ஓ அது ஓ நா என் தலையிலயே என்ன வெச்சி ஒன் வீக்கு ஐயோ ஐயோ ஓகே உடு நா அப்டினு நெனைச்சே அது ஜென்னி வெச்சிரு மேடா அப்டின்னு பாத்தே
இல்லல்ல இந்த மாரி ஊற வெச்சி நம்ம தேய்ச்சோனு வெச்சிக்கோங்கலே நம்மளுக்கு முடி நல்ல சாஃப்டாவு இருக்கு லாங்காவு வளரு
நல்லா தடியாவு ஆ ஓகே ஓகே ஓகே ஓகேமா ஓகே பண்ணிடுவோ இல்ல அதா நா சொன்னனே நம்ம இதா இதா ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓ ஓ ஒன்ன விளம்பரத்துல போட்ருவோ
ஆ பண்ணலா நா நேம் போட்டு பண்ணலா
ஆ ஓகே இன்னா நேம் போட்லா நீயே சொல்லு ஆ ஆதிவாசி ஹேர் ஆயில் காட்டுப்பூச்சி ஹேர் ஆயில் காட்டுப்பூச்சி ஹேர் ஆயில் இல்லமா இப்ப வித்திய இப்டி ஏதாது வெச்சாதா டக்குன்னு வாங்குவானுங்க இப்ப வெச்சானுங்கல்ல ஆதிவாசி
காட்டு பூச்சின்னு வெச்சானா பூச்சி எதனா புடிச்சு நசுக்கி போட்டிருக்கோன்னு நெனைச்சுப்பாங்க
இல்ல அப்புடி இல்ல காட்டு பூச்சி ஓ அப்புடி நெனைச்சிடுவாங்ளா காட்டு பூச்சி இல்லாம புளிமா மா புலிமார் சீக்கான்னுவாங்க அப்ப புலில இருந்து அதுல இருந்தா சீக்கா பண்றானுங்க அப்பட்லா நெனைக்க மாட்டானுங்க
ஆமா நா அந்த சீயக்க நீங்க பாத் ததில்ல அந்த காய் வந்து புளிக்காய் மாரிதா இருக்கு புளியங்காய் எப்டி இருக்கு அந்த மாரிதா இருக்கு
ஐயோ புலிய மார் சீயக்கானா அதுல வா அப்டி இல்ல பாயும் புலியா போட்டிருப்பாங்க
அந்த இது சொல்றீங்ளா
ஆ அந்த புலிய சொல்ற நானு கொட்ட எடுத்ததா எடுக் ஐய்யோ கொழப்பமா அவுது சேர் உடு உடு அதுதா இதுல
தாங்க
காட்டு பூச்சி காட்டு பூச்சி ஹேர் ஆயில் வெச்சோனா பிச்சினு போவோ
காட்டுப்பூச்சி ஆயுர்வேதிக் ஆயிலா
ஆ அப்டி போட்டுக்லா அத நீதா மாடலு ஓகேவா சொக்கத்தங்கோ சொக்கத்தங்கோ ஜுவல்லரி சொக்க வைக்கு சொக்க வைக்கு ஜுவல்லரின்றது போல நீதா வந்து ஆடு குடுக்கணு ஓகேவா
இப்ப ஏ முடிய வந்துதுதா காமிக்கணு ஆடுல
ஆமா ஆமா இப்ப நீ நிக்கணு நீ குளிச்சுட்டு வந்து நீ நீ அத தல தொவத்திகிட்டு நிப்பியா எப்படின்னா ஆடு சொல்றே கேளு தடைய தலையில கொண்ட போட்டுக்கோ முடிய சுத்தி ஓகேவா நீ வந்து வீட்டு மொட்டைமாடில நிப்ப
இப்படி நின்னு இப்படி திரும்புவே தலையா அவுத்து திரும்பனா நீங்க
நாங்கள் இல்ல திரும்பும் போது டக்குனு முடி கட்டி வச்சிருக்க நீனு அத அப்படி அவுத்து வெள்ல காட்டும் போது அப்டி மெத்தில ஏந்தி கீழ உழுந்து அப்படிய ரோட்டல அப்பிடியே ஓடுது முடி ஓகேவா நீ மேலதானின்ட்ருக்க முடி அவ்ளோ நீட்டு காட்டணு கொஞ்ச அப்டி கொஞ்ச எல இதா பண்ணி காட்டணு பெருசாக்கி காட்டணு டக்குன்னு அதுல இருந்து பசங்க அப்டி மேல முடியு ஓ முடிய புடிச்சிட்டு மேல மெட்ட மாடிக்கு வந்துட்ருக்காங்க விஷ்வா சோனியா லா எப்டி எப்டி நம்ம க்ரியேட்டிவிட்டி இல்ல அந்தளவுக் இ இதுலயே எல்லாமே வந்துடு முடி நீளாவா நீட்டமாவா இருக்குமா அதுக்கடுத்து முடி வந்து புடிச்சு பசங்க புடிச்சுபாங்கனு ஒரு ஸ்ட்ராங்காவட்டு அதுக்கடுத்து நல்ல முடி வந்து பிளாக்கா அப்டின் நம் காட்றோ ஓகேவா
ஓகேங்க செஞ்சிர்லா
ஓகே அம்மு ஓகே பரவாலியே ஒண்ண வச்சு ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு
ஆ தேங்காய் எண்ண வந்துன்னா நம்ம ஆட்டிப்போ என்ன கடைல வாங்க வேணா
ஆ ஓகே அம்மு ஓகே அம்மு ஆட்டிப்போ ஆட்டிப்போ பக்கத்லே நம்ம ஆள் பக்கதுல வச்ச தென்ன மரத்த எல்லா தலைவ வெட்டிடா
இ எங்க வீட்ல இருக்கு அண்ணாத் தேங்கா மரோ அதெல்லா வந்து பறிச்சு காய வச்சு நெத்து மாரி எடுத்து அத நம்ம ஆட்டிப்போ
ஓகே மா ஓகே மா கண்டிப்பா ஏனா அதுவு நம்ளுக்கு கொஞ்சோ வெல கம்மியாகு அப்ப ஓகே பப்பிஸ் என்ன அத்த வாங்கிர்லா ஓகேவா நீ சொல்லு இன்னன்ன வேணு சொல்லு இன்னென்ன செடி வேணு சொல்லு நம்ளே வந்து எ அண்ண க அண்ண தோப்ல க காட்ல வந்து நம்ளே வெத போட்ருவோ ஓகே வா கடிச்சி என்ன கண்ணி கரிசலாகண்ணியா இன்ன இன்னென்ன வேணுமோ சொல்லு
ஏரிலெல்லா கடக்குணா கரிசலாங்கண்ணி
ந நம்ம எடுத்துட்டு வந்து வெத போட்டு வெதச்சிருவோ ஓகேவா வெத வெத போட்டு வேல வேல வேலி போட்டு வெள்ளாம பண்றோ ஆ ஓகேமா ஓகே இதுகன செர் நா இதுக்கான வேலய நா ஸ்டாட் பண்ற ஓகே நா இது வேலய ஸ்டாட் பண்ட்டு நா உ
ஆ ஓகே
வந்து ஹப்